ஹலோ
ஹலோ மேம் கேக்குதா மேம்
கேக்குது சொல்லுங்க இல்ல எனக் எனக்கு யாக்கும் கால் பண் ரெண்டு மூணு பேரு முடியு கால் பண்ணா போ மாட்டுதுனாங்க கட் அவுதுனாங்க
போவுது நெனைக்கிறேன் ஓரளவுக்கு மேல அவங்கிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறேன்
வேற டாப்பிக் பத்தி மட்டுந்தா பேசுவாங்க வேற எத பத்தியுமே பேச கூடாது என்னடா அதல்லா ஒன்னு இல்ல நல்லா சாப்புறா உங்களுக்கு புடிச்ச டாபிக் எதுனா பேசுங்க இல்லங்க சமீபத்துல எதா ஊருக் ம்
ஆ ஸ்கூல் லைஃப் பத்தி பேசலாமா மேம்
ஆ பேசலா அபிலா பேசலாம்
மேம் எப்டி மேம் உங்க ஸ்கூல் லைஃபு
ஏன் ஃபிரண்டு ஏ
ஆ இல்ல மேம் அப்டே பேசனா தா அப்டே கம்யூனிகேஷ னாவும் எங்கள்து சொல்ல முடியும் அப்டே உங்
எங் எங் எங்க ஸ்கூல் லைஃப்லா ஜாலியா இருந்ததுங்க அதெல்லா ஒ ரு காலம் இப்பெல்லாம் அதலாம் பேச கூட முடியில நல்லா இருக்கும் ஜாலியா அதெல்லாம் ஒரு காலம் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இப்ப பசங்க இப்ப ஏன் பசங்கள பாக்கமோது ஆன் சிங்ளாவே இருந்துருக்கலாமான் ஃபீல் ஆகும்
ஆ ஆமா மேடம் ஆனா ஸ்கூல் லைஃப் சுந்தர வரைக்கும் தா ஆனா ஜாலியா இருக்கும் எந்த விஷியமா இருந்தாலும் செரி ஃபிரண்ட்ஸு எல்லாமே ஆனா காலேஜி போனா அந்த அளவுக்குலா இல்ல
ஸ்கூல் தா இல்ல அப்ப நமக்கு தெரியில ஸ்கூல் படிக்கமோது நமக்கு அந்த அறிவு புரியில
ஆ எப்டி சொல்றது எப்பா இந்த ஸ்கூல முடிச்சிட்டு வெள்ல போறண்டா இந்த ஸ்கூல்ல முடிச்சிட்டு வெள்ல போறண்டா காலேஜி போவுண்டா இதுதா அப்ப தெரி அது இல்லாம எங்களுக்கு கொரோனால வேற கொஞ்சம் போயிடுச்சி மேம் அதா மேம் கடுப்பு
ம் ஆனா நல்லா இருக்கும் இல்ல பாதி ஸ்கூல் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ உங்களுக்கு முடிஞ்சிரு னும் இல்ல
மேம் ஸ்கூல் லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஒரு எப்டி பெஸ்ட்ன்னுந்தா ஒரு ஃப்ரண்ட்ஸு எல்லாமே அப்டே சூப்பரா போவு அப்டே ஸ்மூத்தா எல்லாருமே ஜாலியா அப்டே போறிங்க ரொம்ப மேம் எப்டி சொல்றது அந்த கஷ்டம் நஷ்டமே தெரியாது ஒர்க்குக்கு போம்போதா அந்த கஷ்டம் நஷ்டலா தெரிது ஸ்கூலு போமோது